ஹலோ
ஹலோ வணக்கம்மா
வணக்கோ தோழி என்னா பண்றீங்கோ
நானா சும்மாதாங்க ஒக்கான்ட்ருக்க
அப்டிங்ளா ஏங்க சும்மா உக்கான்ட்டு இருக்கோ நைட்டு சமைக்கிற வேலைலா எது இருக்காதா
மதியானோ செஞ்சது அப்டியே இருக்கு
முட்ட தொக்கு வச்சிட்டு சப்பாத்தி செஞ்சிட்டு எவ்ளோ வேலங்கோ எனக்கு காரப்பொரி கேட்டாங்கோ காரப்பபொரி ரெடி பண்ணிக் குத்துட்டு அப்டியே போயிட்டு இருக்குங்கோ வேல
காரப் பொரியா
ஆமாங்கோ காரப்பொரி பொரி வாங்கின்னு வந்ட்டாரு வீட்லயே வந் ந்து அத வந்து தாளிச்சி செய்வாங்கல்ல கார பொரி மாரி
ஆமா வெங்காயோ போட்டு கேரட்
வெங்காயோ கேரட் எல்லா போடலிங்கோ அது பேல் பூரிங்கோ நீங் சொல்றது இது வந்து எண்ண ஊத்திட்டு நம்போ இது என்னது கல்ல அ கலக்கா கொட்ட இதெல்லா இருந்தா போட்டு பூண்டு நசுக்கி போட்டு கறிவேப்புல மொளகா தூளு மஞ்சள்ளு பெருங்காயந் தூளு ப்பு இத போட்டு அ பொரி எடுத்து கொட்டிட்டு அத கலக்கணுங்க நல்லா அந்த மாதிரி செய்வாங்க நீங் செய்யறது கெடையாதா இதெல்லா
எங்க வீட்ல செஞ்சிருக்கறங்க அதே மாதிரி அதே பொரில லைட் டா வெங்காயோ அது அத செஞ்சு முடிச்சுட்டு அது மேல வெங்காயத்த குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுட்டு பச்சையா அ கேரட்டயு துருவி போட்டுட்டு சாப்ட்டு பாருங்க நல்லா இருக்குன் சொல்லுவாங்க
அப்டிங்களா இது வந்து நாங்க வேற மெத்தட்ல செய்வோங்கோ அது எப்டின்னு கேளுங்க பேல் பூரிண்ட்டு செய்வோ ஆஹ் து வருதுல்ல புளி ஆ புளி தண்ணிய வந்து ந்து ஊற வெச்சிட்டு அந்த புளி தண்ணியக் கொதிக்க உட்டுட்டு அத லைட்டா கொஞ்சோ வெல்லோம் போட் ட்டு நல்லா கொதிக்கவுட்டு அத எடுத்துக்கணு ஃபுல்லா சுண்ற வரைக்கு
கொஞ்சோ மெதுவா சொல்றீங்ளா ஸ்லோவா நிதானமா
ஆ சேரிங்பா ஆ இது இரு க்குல்ல புளி புளியே ஃபஸ்ட் ஊற வெச்சுருங்கோ ஊற வச்சுட்டு அத வந்து நீங்க எடுத்து அ அடு ப்ல வச்சு கொதிக்க வுடுங்கோ நல்லா கொதிக்க வுட்டுட்டு அதுல கொஞ்சமா இது இருந்தா வெல்லோ வெல்லோ யூஸ் பண்ணுவீங்கல்ல
ஆமாங்க
அந்த வெல்லோம்மே கொஞ்சமா போட்டு அதுல இன்னுமு கொதி நல்லா கொதிக்க வுடுங்கோ கொதிக்க வுட்டுட்டு நல்லா அது வந்து கொஞ்சொ சுண்டு அந்த சுண்டுற லெவல் வரை க்கு வுடுங்கோ விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்ருங்கோ இன்னொரு மிக்சி ஜார் எடுத்து ஆ கொத்தமல்லி, புதினா, பச்ச மொளகா. இது மூணும் வந்து கிரைன் பண்ணிக்கங்கோ
ஆ
கிரைன் பண்ணிகுன்னு ஒரு பக்கம் வச்சுக்கின்னு வெங்காயம் ஒண்ணு கட் பண்ணிக்கங்கோ கேரட்டு துருவி வச்சுக்கங்கோ
ஆ
ஆ இது அதுக்கப்புறமா வந்து ஆ வேற என்ன போடுவாங்கோ கேரட்டு, புதினா. ஆ சி இந்த இது ஆ ஏ வெங்காயம் அப்புறமா இது கல்லக்கா கொட்ட இதெல்லா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங் கல்லக்கா கொட்ட வந்து இந்த தோல் உரிச்ச மாறி கெடைக்கும் தெரியுமா மொளகாதூள் எல்லா தூவுன மாறி றி ஆ அந்த மாறி கல்லக்காக் கொட்ட கொஞ்சோ வச்சுக்குணுங்கோ நம்போ அப்புறம் இந்த இது வெள்ளரிக்கா சொல்லுவாங்கல்ல வெள்ளரிக்கா ஆ அதுவு ஒன்னு கட் பண்ணி வச்சிக்கண்ணுங்கோ அ அப்றோ நீங்க பொடிய எடுத்து பொரியல் வந்து இது வெள்ளரிக்கா, வெங்காயம் ஆ நீங்க கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இதெல்லா வந்து அதுக்கு ஹேட் பண்ணிக்கணு சேத்துட்டு
ஆ
அப்றோ இந்த புதினா இதெல்லா அரைச்சு வச்சிருப்பீங்கல்ல பச்ச மொளகா, புதினா எல்லா காரத்துக்கு அது காரத்து க்காக லைட்டா இனிப்பிக்காக வந்து நம்ம வெள்ளமும் இந்த புளியு கொதிக்க வச்சு நா சுண்ட வச்சு வெக்க சொன்னேல்ல
ஆமாங்க
ஆ அதையு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்கோ க மிக்ஸ் பண்ணி எடு த்தாக்கா அது வந்து பேல்பூரின்னு அது பேர் சொல்லுவாங்க. நல்லா இருக்கும் அதுல கல்லக்காகொட்ட அதெல்லா போட்டு எல்லா அது டெக்கரேட்டிவா பண்ணா சாப்பட்றதுக்கு நல்லா இருக்குங்கோ எங்க பக்கோல்லா ஆமாங்க பொரிலையே நாங்க வந்து எங்க பக்கோல்லா அது அங்கங்க இது வச்சு அ குடுத்துன்னு இருப்பாங்க ஸ்டால்ல எல்லா வாங்குவோ ஆ நல்லா இருக்கும் வண்டி அங்கங்க வண்டி இருக்கும் அந்த வண்டி மேல எல்லா விப்பாங்கோ இந்த மாறிதா தேட்டி ருபீஸ்சு பிஃப்டி ருபீஸ்ன்னுட்டு அப்டியே அங்யே கட்டி குடுத்துருவாங்க துட்டா அ இந்த மாறி போயிட்டு அ பேல்புரின்னு சொன்னா அப்டியே கட்டி இது இதுக்காக மட்டுமே அந்த கடை இருக்கும். கட்டி குடுத்துருவாங்க அப்ப வந்து அது அப்டியே வழியிலயே சாப்ட்டுன்னே போவோ ஸ்நாக்ஸ் மாதிரி நல்லா இருக்கும்.
ஓ ஓ இல்லீங்க எனக்கு நா இத சாப் டதே கெடையாது நா ஒரு முறை வந்தேன்னா செஞ்சு குடுங்க உங்க வீட்டுக்கு வரும்போது நா அப்ப சாப்ட்டு பாத்துட்டு நல்லா இருக்குதா இல்லயான்னு சொல்லிக்கறே
நல்லா இருக்குங்கோ
நா சொல்ணுங்க அது
அ இல்லைங்கோ ஆ அது நானா செய்ற டிஷ்னா கொஞ்சோ யோசிக்கலா ஓக்கேவா இது மெத்தெடே இப்டிதா அந்த சைடு ஸ்பெஷலே எங்க ஊர் சைடுல்லா ஸ்பெஷலே இதுதா அவ்ளோ பேர் விரும்பி சாப்ட மாட்டாங்க இல்ல இப்ப நானே ஒரு டிஷ்சு கண்டுபுடிச்சி நா செஞ்சேன்னா நீங்க அது க்கு இப்டி நீங்க சொல்றது நா சொல்லணுப்பா நல்லா இருக்குமா நல்லா இல்லையா தெரியலன்லா அண்ட் எல்லாமே ஒட்டுமொத்தப் பேரும் விரும்பி சாப்புறாங்கன்னா அது அவ்ளோ பேமஸ் ஆனங்காட்டியுதான அங்கங்க கட வெச்சி செய்றாங்க
அப்படி இல்லீங்க இது உங்க ஊருன்னு சொல்றீங் இல்லயா நீங்க வந்துட்டு சாம்பார்லியே சக்கர போட்டு சாப்புறவுங்க நா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு புடிக்கு புரியித் ங்களா நாங்க வந்துட்டு சாம்பார்ல மொளகா தூள் போட்டு சாப்புறவுங்க
ம் நாங்ளு தா மொன் நாங்ளு தா மொளகாதூளு ச்சும்மா அது ஒரு ட்ரிக்ஸ்ஸுன்றாங்ளா இந்த ஃபுட்டு்ரு டிக் ஸு அந்த மாரி இருக்குல்ல அந்த மாதிரி இல்ல அது ச்சும்மா ச்சும்மா அப்டே கொஞ்சு கொஞ்சு ஆட் பண்ணா நல்லார்க்கு டேஸ்ட் குடுக்கோ கூடுதல்லா டேஸ்ட் குடுக்குன்றது பிற அது ஆட் பண்ணுவோ அவ்ளதா
ஆ அதுதாங்க உங்ளுக்கு அது புடிச்சதுனால அதல்லா புடுக்கு அது சாப்ட்டது பழகிட்டு எங்களுக்கு ஒரு சிலதுல ஸ்வீட்டு இதுவு மிக்ஸ் பண்ணா ஒரு சிலது புடிக்காது ஒண்ணு காரமாவே இருக்குணு
ம்
என்ன ஸ்வீட்டா இர்க்கணு
ஆப்டி
த்ரி ஒர் சில புளிப்புல ஒரு சிலது புடிக்காதுன்றதுனால நான் அத்
ச்செரி அப்படியே குழு ஒரு மெத்தடி கேக்குறா அப்பு புளிப்பு மாங்கான்ட்டாலா ஒரு மாங்கா ரெசிபில்லா செஞ்சி சாப்ரீங்ல புளி ப்பு காரோ இது நேக அத் மிக்ஸ் ஆன மாரி ஸ்வீட்டு அதெல்லா எப்டி செய்றீங்கா
ஆ நாங்க சாப்றதில்லே இந்த புளிப்பு காரோ வெல்லோன்தான போடுவாங் அதுல
ஆமா வெல்லோ போட்டு செஞ்சி எல்லா ஃபேவரேட் ஃபேவரேட்டுன்வாங்க இங்க பக்கத்துல எல்லா பாத்தீங்னா அடிக்கடி செஞ்சிடுவாங்க எப்ப பாரு கேட்டா எனக்கு ரொம்ப புடிக்கோ இது ஒரு வாரோ இல்ல ஒரு மாச வச்சி கூட ஃப்ரிஜ்ஜுல சாப்டுவே அப்டின்ற அளவ்க்கு சாப்டுவாங்கோ
இப்ப நீங்க சொன்னீங் இல்யா அது கூட ஆந்த்ராக்கர்சாய் ஆந்த்ராக்காரோட டிஷ்ஷுங்ளா அது காரத்துல காஞ்ச மொளகாய போட்டு நசுக்கி புளிப்பு மாங்காய்ல காஞ்சி மொளகா போடுவாங்க
எ ஆ ஓகேங்கோ ஆந்த்ராகாரங்க டிஷ்ஷு அப்டி இருந்தாலு நீங்க தமிழ் கார் ஏ சாப்றீங்க அதுவே அ இப்போ எங்க ஊர்ல அதே மார்தா அந்மார் சே க்கிறாங் அன்றப்ப விரும்பி நீங் அதுவுன்தா சாப்ட்டு ட்ரை பண்ணு இப் இது சாப்டும்போது அது சாப்றதுல என்ன தப்பு
செரிங்க ரொம்ப
நல்லா இருக்கங்கோ நீங் எங் ஊரு பக்கோ வாங்கோ பஸ்ட்டு எல்லாமே சாப்ட வச்சி பழகுற நீங்க உங்க ஊருக் சைடு ஃபுட்டெல்லா என்னிக் பழகறமோ நா உங்குள்க்கு ரூப்பு சைடு எங்க ஊர் உ சைட் ஃபுட்டல்லா நா உங்ளு கத்து தர நல்லாருக்கு ம் எனக்கு வீட்லியேயே அப்பா செய்யற்துனால வந்து அப்பா வந்து முன்னாடி வந்து பாணிப்பரி அதெல்லா செஞ்சிட் இருந்தாங்கோ அதனால அது அவ் அவ்ரு செய்யிற்துனால அந்த ரெசிபி எல்லா பாத்து பாத்து அப்டே கத்துக் தெரியாது
சரி சரிங்க ஏன்னா நா கொஞ்சு பயப்பர்றது ஜாஸ்திங்க எ ப்டிதா எங்க ஃப்ரெண்டு ஒருத்துரு இருக்குறாங்க பக்கத்து ஊர்ல தா அவ்ங்க வீட்டுக் போனா நாங்க வந்து ரெட் கலர்ல பிரியாணி செய்வோ அவ்ங் என்னாடான்னாப் பச்சக்கர்ல செஞ்சாங்க பாருங்க அன்னைக்கே நா பயந்துட்டங்க அதனால நா யாருதுமே அவ்ளோ அவ்ளோ சீக்கிரோ யாரோட சாப்பாடுமே டக்குன்னு சாப்ட மாட்டாங்க
அது ஒருவேள அவுங்க ஊரு சைடு ஸ்பெஷலா இருக்கலா இல்ல நீங்க சாப்டாமேயே அப்டி ஒரு முடிவுக்கு வண்ட்டா எப்டி ஒரு டைம் சாப்ட்டு பாத்து அப்புறமா முடிவு வருது எப்டிக்கீது
அதுதாங்க இல்லைங்க அதையு நா அதுக்கப்றோ ட்ரை பண்றாங்க நீ சோன்ன மாரி ஒரு நாளைக்கு பத் பச்ச கலர் பிரியாணியாவே செஞ்சி குடுக்க சொல்லிட்டு நா அத ட்ரை பண்ணி பாத்துட்டு தாங்க சொல்லனு
ஆமா சும்மா நல்லா ஃபஸ்ட்டு வே செய்ய சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனு சாப்ட்டு பாருங்கோ அப்புறமா அது டிசைட் பண்ணுங்கோ புடிக்குதா பிடிக்கிலியான்றது வந்து நம்ப ச எந்த ஒரு ஃபுட்ட வந்து டேஸ்ட் பண்ணிட்டு தாங்க நம்ப முடிவு பண்ணணு ஏனா ஒருவேள நம்பிளியே இப்ப நீங்க மாங்கா சாதோ புடிக்கவே புடிக்காதுன்னீங்கோ ஆனா என்ன சொல்னு நல்லா இருக்கு ஃபஸ்ட் ஒரு வாட்டி சாப்ட்டு பாருங்க செஞ்சீனு இப்ப எப்டி பேவரட் ஆய்ட்ச்சி உங்களுக்கு
ஆமாங்க கரெக்ட் தா இது அன்னைக்கு நா போனப்ப அவுங்க சமச்சிட்டு தா இருந்தாங்க அப்பதா அரிசியவே போட்டாங்க இல்லன்னா சாப்ட்டு பாத்துட் இப்பங்க அங்கியே அன்னிக்கே அதுக்கப்புறோ நாங்க சாப்பற சான்ஸ் கெடைக்கலீங்க
து பிரியாணிய கூட செஞ்சி குடுக்க சொல்லுங்க ஃப்ரீ டைம்ல இல்ல நீங் வ ஆமாங்கோ
ம் செரிங்க ஏதோ நீங்க சொல்றீங்க நீங்க சொன்னீங்கன் சொல்லியே நா சொல்றங்க
ஆமாங்க ஒரு வாட்டி செஞ்சி குடுக் சொல்ட்டு செய்ய சொல்ட்டு சாப்ட்டு பாருங்கோ எப்டி இருக்குன்ட்டு அப் அப்றோ ஒரு முடிவுக் வாங்கோ நல்லா இல்லனா அப்றோ நீ சொல்லலா ஐயோ சாப்ட்டு நா பயந்துட்டு புடிக்கல அப்படின்ற மாரி நல்லா நல்லா இல்ல நல் நல்லா இருக்கறது வந்து அப்புறோ மிஸ் பண்ட்ட மேன்ட்டு ஃபீல் பண்ணாதீங்கோ நைட்டுக்கு என்ன செய்வீங்கோ
நைட்டுக்கு அதே சாதமு கொஞ்சம் சிக்கன் பெப்பர் சிக்கன் இருக்குங்க
ஆ
மத்யானோ செஞ்சங்க பெப்பர் சிக்கனு திடீர்னு எங்க வீட்டுக்காரு எடுத்துட்டு வந்துட்டு சிக்கன் செஞ்சே ஆவணுன் சொல்ட்டாருங்க
பா நீங்க சும்மா இருக்கறதுனால அவர வேல வெக்கிறது தப்பே கெடையாதுங்கோ கொஞ்ச அப்பப் இப்ப செய்யுங்க வேல வீட்ல
இல்ல செஞ்சிட்டங்க செஞ்சதுனால இப்ப நைட்டுக்கு எதுவு செய்லிங்க அதுவே இருக்கு இருந்தாலு அவர் மதியாணோ மட்டு தா சாப்டுவே இப்ப வேணான் சொல்லிட்டு மோர கடிச்சி குடுத்துட்டு க குடிச்சிட்டு கம்முனு ஆயிட்டாருங்க
அப்போ நீங்க செய்ற சிக்கன்ன சாப்ட புடிக்காம மோர குடிக்றாங்னா நீங்க எந்த அளவுக் செஞ்சிர் பீங்கன் அதுலந்தே தெரியுதுங்க
நா மதியாண செஞ்சி குட்த்தோனே சாப்புட்டு வயிறு வலிக்குதுன் சொல்ட்டாங்க அதனால இப்போ மோர் குட்ஸ்டு கம்முனாய்ட்டாங்க
ஆஹா பரவால்லைங்கோ ப பசங்க எல்லா என்ன பண்ணிட்ருக்காங்கோ
பாப்பா ஒக்காந்துட்டு இப்ப ஏதிட்ருக்காங்க என்னதா அட்ட போட்டு குடு அட் ட போட்டுக்குடுன் ஒரே தொந்தரவு என்னால ஒக் கார முடியாது ஒக்காந்துட்டெல்லா போட முடியாதுன் சொல்லிர்க்கே செரி பைய ஆஸ் சல்ல படிக்கிறா இல்லையா அவ சனி ஞாயிர் லீவ்ல வந்தா போட்டு போப்பா என்னால முடியாதுன்ன இப்பதாங்க தீட்டிட்டுனுட்டு போனாங்க
ம் இது உங்க பொண்ணுக்கு வந்து ம் நா கூட அதிகமா போட மாட்டே பட்டை போடுதெல்லா ரொம்ப பொறுமை வேணு உக்காந்து கட் பண்ணி போடணும்னா எங்க வீட்டு்ல வந்து எ கணவர் போட்டுருவாருப்ப அந்த வேல வரைக்கு
நா இது தாங்க சொன்னே நா எங்க வீட்டு கத்துக்கட்டட்டு என்ன சொன்னே எல்லார் வீட்லயு அவங்க அவங்க வீட்டுக்காரு போடுறாங்க அப்பாங்க போடுறாங்க ஏமா நீ உங்க அப்பா கிட்ட குடுமா அப்படின்னு நா சொன்னே அதுக்கு எங்க பாப்பா என்ன சொல்ட்டா இந்த அப்பா செட் ஆகாது நீ வேணுன்னா நீயே போட்டு குடுத்துரு அப்பா அதுக்கெல்லா சரி பட்டு வரமாட்டாருன்னு சொல்லிட்டாங்க
ம் ம் ஒருவேள அவரு போட மாட்டாருண்ட்டு நம்ம சொல்லியிருப்பாங்க
அவற சுத்தமா போட்டது இல்லைங்க அந்த வேலையெல்லா ஒரு வேல நானே பரவாயில்லைங்க என்ன நீங்க சோம்பேறின்னு சொல்றீங்க ஆனா அவரு மகா சோம்பேறிங்க
இல்ல எங்க வீட்டுக்கார கொஞ்ச அதெல்லா கொஞ்ச இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்வாகுதுங்க ஆ அத்த போற விஷ் யோ அதெல்லா வந்து ஏன்னா இப்போ தெரியாது அப்ப கொஞ்ச ரீயா இருந்தாரு வேலை அப்போ வேலைக்கு போயிட்டு இல்லாம வீட் ல இருந்தாரு கொஞ்ச நாள்ளு தேடிட்ருந்தாரு அந்த டைம்ல வந்து ஃபரீயா இருக்க போகும்போது அவரே எல்லாமே பாத்துட்டாரு அ இப்போ கொஞ்ச பிஸி டைமா இருக்கிறதுனால வர்றதே லேட் ஆயிடுது ஏழுல இருந்து எட்டு மணி ஆயிடுது நைட்டு அதனால இப்போ இந்த வாட்டி எப்படி ஏன்னா போடுவாரா இல்லையான்னு தெரியல அப்படியே நா கூணு ஞாயித்துக்கெழமை இந்த மா வச்சு போட வைக்கணுமா இன்னு புக்ஸ்ஸு ப பெண்டிங் இருக்கு வர வேண்டியது
ஓ
அதெல்லா வந்துட்டா மொத்தமா வச்சு போடு வைக்கலாம்ட்டு அமைதியா இருக்கங்க நானு
சரி சரிங்க
ம் அதனால அப்படி போது உங்க பாப்பாக்கு ஹிந்தி வருதாங்க
இல்லைங்க ஹிந்தியல்லா இல்லைங்க
சப்ஜெக்ட்டு
இல்லைங்க அஞ்சே சப்ஜெக்ட் தா தமிழ் இங்கிலீஷ் சு மேக்ஸு சயின்ஸ்சு சோசியலங்க
இது எயி்த்து வரைக்கு மட்டு எ பாப்பாக்கு மட்டு ஹிந்தி இருக்குங்க அதுக்கு மேல வந் து இல்லையா எது ஹோம் ஒர்க் கொட்ட இருந்தாங்கன்னு எழுதிட்ருந்தாங்க சரிங்க தோழி நன்றி நீங்க பேசுந்து ஆ ரொம்ப சந்தோஷ இன்னொரு கால் பேசலாம் ம் நன்றிங்க தோழி
வச்சுக்கங்க வச்சுடுங்க